ஓ ஹலோ ஹலோ ஆ எப்டி இருக்க நல்லாரிக் கியா இரு இரு அக்கா ஒரு நிமிஷோ இரு இந்த ஒரு நிம்ஷோ ஆ என்ன எப்டி இரு க்க நல்லா இருக்கியா இப்பதா வீட்ட பெருக்கிக்கிட்டு இருந்தே வெளியே வந்து பேசுறே எப்டி இருக்கெ
நா இப்பதாக்கா காலேஜ்ல இருந்து வந்தே இப்பதா வீட்டுக்கு வந்துருக்கோ இங்க எல்லா ரிலாக்ஸ் பண்ணவே
அப்டியா என்ன காலேஜ்லா எப்டி போது யான் ஒரு மாரி டயடாவே இருக்க டயடாவே பேசுற மாரி இருக் து உன்னல்லா இப்ப பாக்கவே முடியலே என்னாச்சு
ஹாஸ்டல் இருக்கம்லாக்கா அதான்கா எனங்கெ டயர்டா இருக்கு இங் சாப்பாடலா நல்லாதா சாப்படுறே ஆனாலு பே டயார்டாவே இருக்க மாரி இருக்கு
என்னாச்சு ஒழுங்கா தூங்குறியா இல்லயா
நல்லாதாக்கா தூங்கறேங் நாங்கள் இப்ப நா இருக்கிறது வந்து ஃபோர் ஷேரிங் ரூம்மு அதனால ச் ஆ அதனால நா சீக் கிரமாகவே எந்திக்க வேண்டியதா இருக்கு காலையில இப்போ எனக்கு எட்டு மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சுரு நா காலையில ஒரு ஆறு மணிக்கே எந்திரிச்சு நா குளிக்க போனு
நாலு பேருக்கு நாலு பேருக்கு ஒரே ரூம்னா பாத்ரூம் ஒரே பாத்ரூம் தானா இல்ல எப்டி காமன் பாத்ரூமா ரூம்லயே அட்டாச்சுட் பாத்ரூமா
இல்ல பாத்ரூம் வந்துவு நாலு பேருக்கு ஒரு பாத்ரூம் அப்டிக்கா
ஆ
அந்த மாரிதா இருக்கு ஆனாலு அதுக்கு நாங்க எல்லாருமே காலையில போனுல அக்கா அதெல்லா அந்த டை எல்லாரரு டைம் க்கு ஏத்த மாரி கெளம்பனும்ல நாங்க அதனால நா தா மெதல்ல குளிக்க போவே எனக்கு அப்புறோ தா இன்னொரு போவாங்க அப்டி மாத்தி மாத்திதா குளிக்க போவோமா அதனால செரி காலையில ஒரு ஒரு ஆறு மணிக்கி நா எந்துதிரிச்சு நா குளிச்சுட்டு மொத ஆளா நா அத போய் சாப்பாடு சாப்புடுவே
உம் துணி எப்டி தொவச்சு போடுவீங்களா இல்ல மிஷின் உண்டா
மிஷின் எல்லா கெடையாதுக்கா நா வந்துதா அலசணு ஆ அஞ்சரிக்கு முடியு அஞ்சரிக்கு முடிசு நா ஆஸ் செல் வர்துக்கே ஒரு ஆறரை கிட்ட ஆயிரு ஆற ஆற முக் க்காலயிரு அதுக்கப்புறோ வந்துதா தொவைக்கணு
அப்ப செல ஆஸ்டலுனா வாஷிங் மிஷின் உண்டு சொல்லுவாங்கல்ல ஒரு நாள் வீக்லி ஒரு நாள் ஆக்டர்ஸ் அப்டிங்கிற மாரி அப்பெல்லா கெடையாத ஒங்க ஹாஸ்ட்டல ஆ
ஏன் ஹாஸ்டல்ல அப்டி கெடையாதுக்கு அப்டி இதுக்கே காசு எனக்கு கொடுக்க முடியல நீங்க வே வேற திவே ஹாஸ்டல்லவிட்டு அதிகமா வருது இதுல அந்த மாரிதா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேற கேட்பாங்க
ஆ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆ அக்கா உண்டு அவங்க வந்து எம் பி பி எஸ் க்கு ஒரு ஹாஸ்டல் போனாங்க டாக்டருக் கு அது வந்து அவுங்க தனியாதா எடுத்து போயிருந்தாங்க காலேஜிலயே இருக்க ஹாஸ்டல்ல போகல அங்க எப்டின்னா வீக்லி ஒன்ஸ் அதாது த்ரீ ஃப்ளோர் அப்டின்னா இந்த வாரோ இவுங்களுக்கு இந்த சண்டே இந்த ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு அ ஆக்சசு ல வாஷிங் மிஷினு சாட்டர்டே இந்த ஃப்ளோரு க்கு அந்த மாரி ஷிப்ட்டு பிரகாரமா வீக்லி ம்மு வாரத்துல மூண் நாள்ல மூணு ஃப்ளோர்ல இருக்கவங்களு ஒவ்வொரு னா இந்த வாரோ சாட்டர்டே இந்த ஃப்ளோர்ல இருக்கவங்கன்னா ஞாயிற்றுக்கிழம செகேண்ட் ஃப்ளோர் அப்டி மாறிக்கிட்டே இருக்குமா
ஓகே ஓகே ஆனா அந்த மாரி இருக்கும்கா இங்கேயு இருக்கு ஆனா அதுக்கு தனியான காசு கட்டணு ஒவ்வொரு தறவ மிஷின் போட்றப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபானு நெனைக்கிறே
அ அதாது ஒன் மந்த்துக்கு அப்டி
ஆமா ஆமா அந்த மாரி வந்து க்கு காசு கட்டணு அது அது எதுக்கு கட்டிட்டு பைசாம நம்மளே தொவச்சி போட்ருலா ஏ இப்ப ஆல்ரெடி ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஏழாயிர ரூபா எனக்கு
அது ரொம்ப அதிகம் தானே
நா இதுவு குடுக்கணும்னா அது ரொம்ப அதிகமாயிரும்ல அதனாலதா வேண் நா அப்டின்ட்டு நா கையில தா தொவைப்பேன்கா வந்துதா அஞ்சரைக்கு வருவேனா வந்தே இங்க டயர்ட் ஆயிரு இங்க டீ வச்சிருப்பாங்க
ம்
அது ஒரு மாரி கசப்பா இருக்கு
ம்
தனியா வேற இருக்கோ
அப்ப காலேஜ்ல காலேஜ்ல அப்ப நீங்க சொல்ல வேண்டி தானே மேம் இங்க ஹாஸ்டல்ல வந்து இப்டி இதாதா இருக்கு அதனால காலேஜ்ல சாப்ட முடியுமா அதுக்கு பெர்மிஷன் கெடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சேல ஹாஸ் ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு உண்டுன்னு சொல்லுவாங்க சில ஹாஸ்டல்ல சாப்பாடு கெடையாது ஆனா காலேஜில வந்து ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல சாப்பாடு குடுப்பாங்க னால அத நம்ம சாப்புட்டுக்கலான்னு சொல்லுவாங்கல்ல அது அ அப்டி கெடையாதா உங்க காலேஜ்ல
காலேஜ் ஹாஸ்டல் இப்ப நா இருக்கறது காலஜ் ஹாஸ்டல் இல்ல லக்கா வெளிய ஹாஸ்டல்ல லக்கா இருக்
அ அதாம காலேஜ் ஹாஸ்டல்ல சாப்டுவோ சாப்பாடு குடு சாப்பாடு உண்டுல்ல அத சாப்டுக்கலாம நீங்க கேக்கலாம்ல மதியம் மட்டு சாப்டுக்கலாமான்னு
அதுக்கும் தனியா காசு கட்டுறோங்கா எல்லாத்துக்கு இங்க காசு காசு காசுன்னாங்க கேட்பாங்க எதுனாலு காசு காசு காசுன்னு கேட்பாங்க நம்ம தனியா காசு குடுத்துதா எதுனாலுமே சாப்புட்ற மாரி இருக்
யாருக்குனே இங்க அக்கமண்டேஷன் அண்ட் ஃபுட்டுக்கு சேத்துதானே பே பண்ணிருப்பேன்ன வெளிய அதனால ஹாஸ் ஹஸ்டல் அப்டோ உனக்கு காலேஜில ஹாஸ்டலுக்கு ஏற்கனவே காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகன் தா நீ வெளியே ஜாயின் பண்ணிரு க இப்ப ஃபுட்டுக்கு மட்டுனாலு அ இது பண்ண மாட்டாங்கலா
காஸ் கட்டணு மறுபடியு அதனாலதா இந்த ஃபுட்டு கூட ஓகேக்கா இந்த டீ தா வந்த நா வேற லேட் ட்டா தா வருவேனா ஆயிரு நா வரத்துக்கே அ ரை ஆயிருமா வந்து மிச்ச நாள்ல பாதி நாள் காஃபியே இருக்காது காலியா போயிரு வரதுக்குள்ளயே
நீங்க என்ன செய்ணு அப்ப இந்த காஃபி என்ன நம்ம இப்ப இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் உண்டுல்ல அதெல்லா வாங்கி வச்சிக்கலாம்ல ஒரு பிளாஸ்க் வச்சிக்கோ அதெல்லா அளவு தானே
அதல் அதெல்லா அலவுட்டு தான்கா ஆனா எப்டி தனியா பால் வாங் வாங்கி காய்ச முடியதுல்ல அக்கா
பால் இல்லம்மா அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்ல நம்ம சுடு தண்ணில
ஆ அது எனக்கு ஏதோ காஃபி குடிச்ச மாரியே இல்லக்கா அது நைட்டு குடிக்கிறதுக்கு ஓகே ஆனா காலையிலல்லா எனக்கு காஃபி குடிச்சாதாக்கா நல்லாருக்கு அதா இப்ப காலையில மட்டு நா வெளியதா காஃபி குடிக்கிற ஆல்ரெடி அதுக்கே இருவது ரூபா ஆவுது டெய்லியு
ம் ஏன்னா ஒனக்கு அப்புற பஸ் சார்ஜு வேற இருக் குது காலேஜுக்கு போய் இது ரொம்ப இதா இருக் கும் ஆமா காலேஜுல ஆ காலேஜ்ல இப்ப எப்டி கிளாஸ்னா எப்டி போது
கிளாஸ் அது கரெக்டா இருக்குக்கா இப்ப காலையில எட்டு மணிக்கி எனக்கு ஆரம்பிக்கிறாங்களா திருப்பி அஞ்சு மணி வரைக்கு எனக்கு கிளாஸ் உண்டுக்கா
ம்
திருப்பி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்காச்சு கிளாஸ் இருக்குங்க்கா
ஏய் அப்பா அப்ப நேர எவ்ளோ ஸ்பீடா போகு ஆனா என்ன பஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கே அது ஒரு டைம் ஆகுல்ல ஒனக்கு அப்ப எப்டிதா டைம் மேனேஜ் பண்ற
அதுதான்கா கஷ்டமா இருக்கு டய ட டிராஃபிக் வேற மாட்டி டிரா ஃபிக்ல வேற பஸ்ஸு மாட்டி அது எப்டினாலும் வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வரதுக்கு ஆர்ற ஆயிருங்க்கா
ம் ஆனா காலையில கொஞ்ச பரவாயில்லன்ன காலேஜுக்கு சீக்கிரமா போற மாரி இருக்கு
ஆமா காலேஜுக்கு இல்லக்கா கரெக்டாதா போவ நா ஒரு ஏழேமுக்கால் அந்த டைமுக்கு தா போவ ஏன்னா பஸ்ஸு இந்த டிராஃபிக்ல போறதுக்கு கரெக்ட்டா இருக்கு
சேரி சேரி
லன்ச் பிரேக் வந்து எனக்கு ஒரு ஒன்றைக்கு உடுவாங்க
அப்ப நீ கால்ல எப்ப சாப்டுவ
காலையில ஏழு மணிக்கே சாப்ட்டுருவேக்கா
ம் லன்ச்சு பிரேக் ஒன்றைக்கு அப்டின்னா அப்போ அவ்ளோ நேர எப்படிடி பசி தாங்குவ
அது அது வேற வழி இல்லக்கா முடையில பிரேக் உடுவாங்க வேணுன்னா டீ குடிச்சுக்கலா ஆனா நா டெய்லிலா குடிக்க மாட்ட வெளியே போய் டீ வேணா குடிச்சுக்க மோஸ்லி குடிக்க மாட்ட எப்ப தலைவலிக்கி அந்த மாரி எதனாதா குடிப்ப இல்லன்னா அப்டியேதா இருப்ப ஏனா டெய்லி வெளிய காஸ் குடுத்து குடிக்க முடியாதுல்லக்கா
ஆமா இங்க பாப்பா சவுண்டு கேக்குதா பேசுறது
ஆமா நல்லா கேக்குதுக்கா
ஏன்னா அவளோட பொம்மைக்கிட்ட பேசிக்கிட்டுருக்கிறா பேச பழகுறா அத அடிச்சுட்டு அதுட்ட என்ன பே சுறான்னே தெரியல ம் அழகா நம்மளு சின்ன பிள்ளையாவே இருந்துருக்கலால்ல
ஆமாக்கா இங்க வந்துட்டு எனக்கு எரிச்சலா இருக்கு படிக்கதா வந்துருக்கே ஆனாலு தன் காசு தனி போகுது ஆ ஹாஸ் டலுக்கு காசு குடுக்கு ஆனாலு எப்போதுமே பசியிலே இருக்க மாரி இருக்கு
ம் என்ன கரெக்டா தூங்குறியா இல்லையான் நைட்டாவுது தூங்க உடுவாங்களா தூங்க முடியமா மத்த கிளாஸ்மேட்ஸ்லா எப்டி ரூம்மேட்ஸ்லா எப்டி
அதுதா ரூம்மேட்லா ஓகேதான்கா ஆனா இப்ப இங்க வந்துட்டு திருப்பி ஒரு ஆறரைக்கு வருவனா வந்து எட்டு மணிக்குதா சாப்பாடு டின்னர் சாப்பாடு எட்டு மணிக்கு துணி தொவைக்கணு துணியு டெய்லி தொவைக்க முடியாது ஏனா கொடிக்கு சண்ட வரு
ம்
அதனால ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாளைக்குனு சொல்லிருவோ நாங்க முன்னாடியே
அதுலயு உனக்கு ஒன்றரைக்கு லன்ச் பிரேக்கு எட்டு மணிக்குதா டின்னர்னா அப்ப அதுலயு ரொம்ப டைம் இருக்குமே எடுக்கதடி அப்ப எப்டி
அதுதான்கா வேற வழி இல்லக்கா
ஆ
இப்ப அதுதா அதனாலதா எப்போதும் எப்போது பசியிலயே இருக்க மாரி இருக்கு இந்த ஹாஸ் சில் ஃபுட் நாளயா என்ன தெர்ல ஆனா நல்லாதா சாப்டுறே ஆனாலுமே ரொம்ப ஒரு மாரி பசிலயே எப்ப பாத்தாலு இருக்க மாரி இருக்கு
அதாமா அத அது எ முன்னாலெல்லா அந்த பசி இருக்கு ஏனா நீ சாப்டுற ஒவ்வொன்னு இதுக்கு டைமு பாரு காலைல ஏழு மணி ஒன்ற அடுத்தாள எட்டு மணி எப்டிடி சரி வரு ஹெல்த் ஓகே வா
அதெல்லா ஓகேதான்க்கா அதுவு முடி நெறயா கொ ட்டுது இந்த தண்ணி எனக்கு செட் ஆக மாட்டீக்கிது
ம்
அதுல வேற முடி நெறயா கொட்டுது அந்த அம்மாவ எதாவது எண்ணெ எதாவது காச்சி குடுக்க சொல்ணு அது தேச்சு எதாவது பண்ணனு
என்ன பண்ணே ஒரு ஹாஸ்டல்லுன் போயாச்சுனா இப்டிதாணே
ஆமாக்
நீ அதா நம்ம ஊர்லயே ஏதாவது ஹாஸ் ஹாஸ்டல் பாத்திருக்கலால்ல வீட்டு பக்கத்துலயே இல்ல உனக்கு அந்த காலேஜ்லதா உனக்கு அந்த கோ கோச்சிங் எல்லா கரெக்டா இருக்கு உன்னோட எய்ம்க்கு அதா கரெக்டா இருக்குனு உனக்கு தெரியலயா
ஆமாக்கா இங்கதா இங்கதா கோர்ஸ் கெடச்சுச்சு அங்க இருக்கிறதெல்லா நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லா நல்லாவே சொல்லித் தர மாட் ஆமாக்கா என் காலேஜ் ஸ் ஸ்கூல் சீனியர்ஸ் கிட்ட எல்லா நா பேசினே அவுங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அதுங்க சொல்லித் தர மாட்டிக்காங்க பாப்பா உனக்கு வந்து இது எடு எடுக்க மாட்டிகாக ஃபுல் போஷனே கம்ப்ளீட் பண்ண மாட்டிக்காங்க அப்டின்னு சொல்ட்டாங்க மே நா வந்து மேற்கொண்டு படிக்கணுனு நெனக்கிறேன்லக்கா அப்ப வந்து எனக்கு அது பிரச்சன ஆகுதல்ல இப்ப வேலைக்குதா போறன்னா எனக்கு பிரச்சன இல்ல துக்கு போயிர்லா இப்ப நா அடுத்து மேற்கொண்டு படிக்கணுனு நென க்கிறல அதனால எனக்கு
என்ன செய்ய ஒரு வருஷோந்தா முடிஞ்சிருக்கு இன்னு ரெ ண்டு வருஷோ இருக்கே இப்பனா செகண்ட் இயர்கே போயிருக்கே செகண்ட் இயர் போக போற செமஸ்டர் இ முடிஞ்சு போக போ இப்பதான ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இயர்க்கே நீ இப்டி சொல்றயே இன்னு ஒரு வருஷோ இருக்கு க்கு அதுக்கப்பறோ இன்னு ரெண்டு வருஷோ காலேஜ் எம் எது மாஸ்டர் டிகிரி போடணு
ஆமாக்கா அப்டியே பழகிருனு நெனக்கா
அவ்ளதா ஒரு வழி ஆகிரு என்ன
ஆமாக்கா
உம்
அப்டியே போகுதுக்கா சை எரிச்சலா வருதுக்கா
ம் நீ சைடுல ப்ராஜெக்ட் எல்லா பண்ண ஆரம்பிச்சிடியா இப்பமே
டெய்லி விடிஞ்சு அடஞ்சு போற மாறி இரு
அது அதுக்கே டைம் கரெக்டா இருக்குல்ல இன்னும் எங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றது
ஆமா டயர்ட் ஆயிருது திருப்பி வந்து துவைக்கணும் திருப்பி நம்மதான் வைரம் இது பண்ணணும் துணி மடிக்கணும் எப் உள்ள கிளாஸ்ல ஏதா ஹோம் ஒர்க் குடுத்துருந்தாங்கன்னா அத பண்ணனும்
ஆ
இந்த மாறி அதுக்கே நேரம் எல்லாம் போகுது
உம் வெளிய மாம்பழ விக்காங்க சவுண்டு கேக்கா
ஆமாக்கா
பின்னால பேக்ரவுண்ட் நாயிஸ் சாப்பிட மாட்டேன் எனக்கு அப்படி இல்லம்மா காத்து வீட்டுக்குள்ளேயே வரலைன்னு வெளியே வந்து நிக்கிறேன் காத்து வெளிய நல்லா வருது ஆனா சுத்தி சவுண்ட் நல்ல இச் கோழி கூவுது சவுண்டு கே நீ நம் நம்மஊரெல்லாம் மிஸ் பண்றீயா எப்படி
சிதிகா இங்க கூப்பிட்றாங்க உங்களுக்கு பத்து நிமிஷத்துல கூப்பிட்றேன்
ஆ ஓகே நீ போயிட்டுவா சரிமா பாய் ஆ